இப்ப என்னாது கேக்குதா கேக்குதா
கேக்குது நீ என்ன பண்ற நல்லாருக்கியா
அ நீ எப்டி இருக்க
ஆ நல்லாருக்கேன்டி வீட்லலா எப்டி இருக்காங்க
ம் எல்லாரு நல்லாருக்காங்க அங்கல்லா
ஆ இங்க எல்லாரு நல்லாருக்காங்க
ஒர்க்லா எப்டி போது
ஆ போகுதுடி அது எதோ ஓரளவுக்கு சுமாரா போகுது நீ என்ன பண்ற எங்கயாது வெளிய வேலைக்கு போறியா இல்ல வீட்லதா இருக்கியா
நா வீட்லதா இருக்கே வேலைக்கு எங்யு போல
சேரி சேரி பாப்பா தம்பி எல்லா என்ன பண்றாங்க எப்டி இருக்காங்க
ஆ எல்லா நல்லாருக்காங்க வெளையாடிட்ருக்காங்க
சேரி சேரி வீட்டுகாரு
ஆ அவுரு இருக்காரு
சேரி சேரி அப்பா வேலைக் போய்ட்டாங்ளா வீட்ல இருக்காங்ளா
வீட்ல
சேரி சேரி என்ன பண்ண சாப்டியா
ஆ சாப்டே நீ சாப்டியா
ஆ நானு சாப்டே என்ன பண்ண இன்னிகி
இன்னிகா இன்னிகி இட்லிதா இட்லி சாம்பார்
சேரி சேரி சேரி
நீ என்ன சமச்ச
நானாமா நானு தோச இந்த கரிஞ்சு குடி சுக்குடி கீர சொல்லுவாங்கல்ல
ஆமா
சுகுடிகீர சட்னி
ஓ அதுல எப்டி சட்னி செய்வ
அதுல வந்து ஆ கீர வா கீரைய தனிய நா அப்ப பறிச்சு நல்லா அலாசி வெச்சுகுணு அதுக்கப்றோ வெங்காயொ மெள வெங்காயொ சின்ன வெங்காயொ தொளிச்சுகுணு ஆ சின்ன வெங்காயொ தொளிச்சுட்டு அது கூடயே கொஞ்சோ பூண்டு அதல்லா தொளிச்சு வெஸ்ட்டு ஆம் ஆ எண்ண ஊத்தி சின்ன வெங்காய மெளகா பூண்டு கள்ளப்பருப் இப்போ ஜீரக அதெல்லா போட்டு நல்லா வணங்க கருவேப்பலா அதெல்லா போட்டு நல்லா வணக்கிட்டு இந்த சுக்குடி கீர இருக்குல கழுவி வச்சத எடுத்து இந்த இதுலப் போட்டு நல்லா வணங் வணங்குனதுக்கப்பறோ அந்த கீர எல்லா நல்லா சு வணங்கி அந்த பச்சவாச போயிருல்ல போனதுக்கு அப்பறமா கொஞ்சமா புளி புளியும்மை தேங்கா இருக்குல்ல உனக்கு எவ்வளோ டேஸ்டு தேங்கா உனக் போட புடிக்கு அப்டின்னா நீ தேங்கா போட்டு அரைச்சனா இன்னு நல்லாருக்கு தேங்கா இல்லாமயே அரைப்பாங்க ஆனா அது வந்து கொஞ்சம் கசப்பா இருக்கு இதே தேங்கா போட்டன்னா அந்த கசப்பு இருக்காது அதனால உனக்கு தேவையான அளவுக்கு ஆ கொஞ்சமா புளி போட்டுட்டு அந்த தேங்காயு போட்டு நல்லா வணக்கி வுட்டு ஆனா தேங்கா போட்ட ஒனே ஆஃப் பண்ணிரணு அப்பதா வந்து அந்த தேங்கா வந்து ரொம்ப இதாவ கூடாது ஆஃப் பண்ட்டு அத நல்லா வ வன நல்லா களறி விட்டு ஆ சூடாறுனதுகக்கப்பற மிக்சில போட்டு அரச் அப்டி எடுக்க வேண்டிதா ஆனா இது தோசையை வி ட சாப்பாட்டுக்கு நல்லாருக்கு சூடா சாப்பாடு செஞ்சு சாப்ட்டா நல்லாருக் மாவு இருந்துதா மாவு வீணா போயிரு அம்மா கொண்டு வந்து குடுத்திருந்தாங்க அது மாவு வீணாப் போய்ரும்ன் சொல்ட்டு செரின்ட்டு மாவு இட்லியு ஊத்த முடியாத கொஞ்சந்தா இருந்தது அதனாலதா செரி அப்டின்ட்டு மாவு தோசை ஊத்தி செரி கீரையு அம்மா கொண்டு வந்து குடுத்தாங்க ச கீரை வீணா போயிரு அப்டின்னு சொல்ட்டுதா செரி சட்னி ஆட்டிடலா
ஆ
சாப்பாட இருந்தா கீர வணக்கி சாப்ட்டா நல்லாருக்கு தோசைக்கு வந்து கீர வணக்குனா நல்லாருக் இருக்காதா அதனால தா சேரினு சொல்லிட்டு சட்னி ஆட்டிட்டே சட்னி ஆட்டிட்டா அது கூட மாங்கா பச்சடியு செஞ்சே அது அப்டி தோட்டத்ல மாங்கா இருந்தது மர ல அப்பற பொறிச் டு வந்திருந்தாங்க அம்மா பொருச்சுட்டு வந்து அங்க வீட்ல வச்சிருந்தாங்க அப்புற அது இருந்து இது ரொம்ப என்ன சொல்றது பிஞ்சு காயிங்கவு சீக்கிர ரெண்டு மூணு நாள்ளாயிடுச்சுன்னா பழுத்துரும்ல அதனால சேரின் சொல் ஒரு மாரி வதங்குன மாதிரிதா இருந்தது செரி இது ஒண்ணு பண்ண முடியாதுன் சொல்லிட்டுதா செரி மாங்கா பச்சடி மாரி செஞ்சர்லா அப்டின்னு சொல்ட்டு மாங்கா பச்சடி செஞ்சே
ம்
பாப்பா தம்பிக்கு சாப்பாட்ல்லா குடுக்குறியா
ஆ சாப்பாட்லாமே எல்லாமே சாப்பறோ
சாரி சரி ஆ முட்டையெல்லா முட்ட மஞ்ச கரு சேத்தாம வெள்ள கருல்லா குடு
ஆ சரி
முட்ட மஞ்ச கரு வந்து சரி மான ஆகாது அதனால வந்து வாழப் பலோ
ஆ
ஆஹ் அஹ் உருளைக்கெழங்கு வேவிச்சு அந்த பருப்பு பருப்பும் உருளைக்கெழங்கும் வேவிச்சு அத நல்லா மசிச்சு குடு கொஞ்சம் நல்லா என்ன சொல்றது பசி நல்லா கட்டுப்படுத்தும் வயிறு ஃபுல்லாகும் அது அதுக்கப்புறம் வாழைப்பழத் த மசிச்சு குடு அதுவும் வந்து இந்த பூ எப்படி சொல்றது சளிப்புடிக்கும்ன்னு சொல்லுவாங்கல்ல பூவங்காயி அந்த மாதிரி காயொல்லாம் கொடுக்காத செவ்வாழை பழோ பச்சை வாழைப்பழோ இது ரெண்டும் கொடு இது ரெண்டுமே உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி வாழைப்பழோ கொடுத் தா நல்லது பையனுக்கும் நல்லா இருக்கும்
உம்
அதுக்கப்புறம் வேற என்ன குடுப்பாங்க அஹ கேரட்டு அந்த கேரட்டு பீட்ரூட்டு் இதல்லா நல்லா வேக் வச்சு மசிச்சு குடுத்தேன்னா என்ன சொல்றது உடம்புக்கு இன்னும் நல்லா சத்தா இருக்கும் இப்பியிலே இருந்தே இந்த மாதிரி காய எல்லாம் வேக வச்சு குடுத்து அந்த டேஸ்ட் வந்து கொடுத்து பழக்கனாதான் கொஞ்சம் பெருசாக பெருசாக எல்லாமே சாப்பிடுவான்
சரி சரி
இப்பையில இருந்தே அந்த மாதிரி குடுத்து பழகு
ம்ஹ் சரி நானும் தம்பிக்கு வந்துட்டு இப்போ வதுக்கு இப்ப வெஜிடபிள்ஸ் எல்லாம் வேக வச்சா அந்த மாதிரல்லாம் குடுத்துட்டு இருக்கேன் அப்புறம் அப்புறம் வந்துட்டு சாப்பாடு எல்லாமே நல்லா வேக வச்சு அவங்களுக்கு தனியா வேக வச்சு அதுல பருப்பு நெய்யி இதெல்லாம் போட்டு ந கொஞ்ச கொஞ்சமா ஒரு பிஞ்ச் சால்ட விட கம்மியா தான் போட்டு நல்லா பண்ணி நெய் ஊத்தி குடுத்துருவேன் கால்ல அப்புறம் இட்லி அப்புறம் அது போய் இட்லி தோசை வந்துட்டு நல்லா அஹ் ஹ நெய் ஊத்தி கொஞ்சம் மொத்தமா இருக்கற மாரி
ஆஹ் ஆஹ் அதாவது வந்து ரொம் ரொம்ப மொறுமொறுனும் இல்லாம ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாம கொஞ்சம் இதா மொத்தமா ஊத்தி அதை கொஞ்சம் நெய் ஊத்தி கொஞ்சமா வேணும்னா இந்த லைட்டா கொஞ்சம் காரம் அந்த கார டேஸ்ட் இருக்கணும் அந்த மாரி லைட்டா ஒரு சின்னதா ஒரு இட்லி பொடிய அந்த மாரி ரொம்ப இல்லாம லைட்டா ஏன்னா வந்து வெறுமண் ணா தோசை சாப்பிட்டானா கொஞ்சம் பெருசா பெருசாக வந்து அந்த என்ன சொ ல்றது வேறும்னா தோசையவே சாப்பிடணும்னு தோணும் இட்லியும் அப்டிதான் இட்லி ஊட்டுறேன்னா இட்லிய மசிச்சு பருப்போ ஏதாவது ஒண்ணு பருப்பு அந்த மாதிரி வேக வச்சு அந்த இட்லியும் பருப்பையும் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி ஊட்டி வுடு ஏன்னா வந்து வெறுமன வேறு இதா இட்லி தோசை எல்லாம் குடுத்து பழகுனன்னா பெருசாக பெருசாக அதேதான் பண்ணுவாங்க
ஆஹ்
அதனால அந்த மாரி குடுத்து பழகு எல்லாம் மிக்ஸ் பண்ணி குடுக்குற மாரி
உம்
அப்படி குடுத்த தன்னா வந்து எதையுமே தனியா சாப்பிட தோணும்து அதே மாதிரி சாப்பாடு கொஞ்சமா வே சூடா சாப்பாடு செய்யும்போது சாப்பாடு நெய்யி கொஞ்சமா உப்பு எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி அதப்ப அத ஊட்டிவிடு
ஹம் க
அந்த மாரிலா பண்ணேனா கொஞ்சமா என்ன சொல்றது தம்பிக்கு நல்லா ஒடம்பு ஊரு
ஓ செரி
அந்த மாரி எதாவது பண்ணு பாப்பா ஸ்கூல் போறாளா
இல்ல இல்ல நெக்ஸ்ட் இயர்தா ஜாயின் பண்ணணு பாப்பாவு சுத்தமா ஒட ஒடம்பே வரமாட்டேங்குது எது சாப்ட்டாலு என்ன
என்ன சொல்றது ட்ரை ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் இருக்கும்ல
ஆமா
அந்த மாரி எதாவது வாங்கி பால் குடிப்பாளா
ஆ குடிப்பா
ஆ அந்த பால்ல அந்த பவுடரு மிக்ஸ் பண்ணி அதுலயே நெறைய விதமான பிளேவர்ஸ்லா இப்டி இப்ப இருக்குல்ல அந்த ட்ரை ஃப்ரூட் மிக்ஸோடையே சாக்லேட் ஃப்ளேவர் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்
ம்
அந்த மாரிலா இருக்குல்ல அந்த மாரி அது வாங்கி குடு இல்லனா என்ன பண்லான்னா அது பேரு என்ன இந்த முந்திரி பாதாமு
ம்
அந்த மாரி இதெல்லா வந்து அரச்சு பால்ல மிக்ஸ் பண்ணிக்குடு
ஆ அ
அப்பனா கொஞ்சோ என்ன சொல்லுது பால்ல தேனு சக்கரைக்கு சுகர் போடுறக்கு பதிலா தேன் கலந்து குடு அதுவே நல்லா ஒடம்பு வரு
ஓம்
அந்த மாரிலா பண்ணிப்பாரு ஸ்கூல் போறக்கு முன்னாடி வீட்ல இருக்கால்ல இப்போ இப்பவே வந்து இந்த சின்ன சின்ன புக்ஸ் எல்லா இருக்குல்ல ஒன் டூ த்ரீ ஏபிசிடி அந்த மாரி புக்ஸ் எல்லா அதெல்லா வாங்கி அவளுக்கு வந்து அ இது ஆல்ஃப ஏபி அந்த மாரிலா சொல்லி குடு அம்மா இப்ப அந்த மாரிலா சொல்லி குடுத்தேன்னா ஸ்கூல் போறாள ஸ்கூல் போகும்போது வந்து அங்க அவுங்க சொல்லிக் குடுக்குறது கொஞ்ச ஈஸியா இருக்கு
ம் ம்
அவளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியு
ஆமா
அதுனால அந்த மாரி பண்ணு
ம்
செரியா
ஆ ஓகே நெக்ஸ்டு
அப்புற என்ன அப்புறோ ஊருக்கு லீவு இப்ப சும்மா பாப்பா ஸ்கூல் இல்லல்ல ஒரு னா ஊருக் கெளம்பி வா
ஆமாள கண்டிப்பா வரே நீ எங்கேயு ஊருக் லா போனியா
நா இப்போ ஒர்க்குக்கு போயிட்டு இருக்கனால வர முடியல கொஞ்ச நல்லா வேலைய விட்டு நிக்கலான்ட்டுருக்கே வேலைய விட்டு நின்னுட்டேன்னா அதுக்கப்பறோ வரே டைம் கெடச்சு எப்டி இருந்தாலு ஒரு ஒரு வாரோ வீட்டுல இருப்பே அப்போ கண்டிப்
ம் செரி
செரியா
ஓகே
ம் ஒடம்பு பாத்துக்கோ தம்பிய நல்லா பாத்துக்கோ பாப்பாவையோ நல்லா பாத்துக்கோ
ம் கண்டிப்பா
அப்பாவா கேட்டேன் சொல்லு
ம் சொல்றே கண்டிப்பா சொல்றே
ம் சேரி டி சேரி எனக்கு அம்மா கூப்புறாங்க நா என்னன் போய் பாக்குறே நீயு பாரு ஃப்ரீ ஆயிட்டு கூப்புடு
ஆ ஓகே டி
சேரி டி செரி வெக்கிறே
ஆ செரி ம்